ஹலோ
எப்டி இருக்கீங்க நல்லா இருக்கீங்ளா
அஹ் நல்லா இருக்கங்க நீங்க எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கங்க என்ன பண்றீங்க வேலெல்லா முடிஞ்சா கொழந்தைங்களா ஸ்கூலுக்கு போயிட்டாங்ளா
ஆஹ் வேலையெல்லா முடிஞ்சதுங்க கொழந்தைகளு ஸ்கூலுக்கு போயாச்சு இப்ப செரி உங்க கூட பேசி ஒரு ஆறு மாச இருக்குன்னு நெனைக்கிறேங்க அதனால செரி நானு கூப்படவே இல்ல நீங்களு கூப்டவே இல்ல செரி இனி கண்டிப்பா கூப்ட்டே ஆகனு நேத்தே நெனைச்சே பேஸ் சியே ஆகணு ரொம்ப நாள் ஆச்சு அப்டின்னு சொல்லிபோட்டுதா நா சீக்கிரமாக வேல முடிச்சுட்டு உங்க கூடோ பேசணுனே வேல முடிச்சுட்டு கூப்ட்டே
பரவால்ல பரவாலிங்க நெனப்புலா இருக்குங்ளா நா எடையில எத்தன தடவ கால் பண்றது உங்ளுக் க்கு நீங்க ஃபோன் எடுக்கல ஒண்ணு எடுக்கல செரி நீங்க பிஸியா இருப்பீங்கன் நா விட்டுட்டே
இல்லிங்க ஃபோன் கொஞ்சோ ப்ராப்ளம் என்னோடது கடையில குடுத்திருந்த கொஞ்ச நாளு
ஓ அப்டிங்களா நானு தப்பா நெனைச்சிட்டேங்களாங்க நாலு முறை நீங்க ஃபோன் பண்ணி எடுக் கல எம்மேல எதோ கோவம் உங்களுக்கு அப்டின்னு நா நெனைச்சிட்டுருக்கேங்க
இல்ல இல்லிங்க ஃபோன் கொஞ்சோ ப்ராப்ளம் ஆயிடுச்சி அப்புற நம்பர் எல்லா சிம்மு இதாயி போய் லாக் காயிங்க வேற சிம்மு போட்டு ஃபோன் நம்பர் எல்லா கொஞ்சோ டெலீட் ஆயிடுச்சுங்க இப்போ நோட்ல எழுதி வெச்சிருந்தே அத நா தேடி கண்டுபிடிச்சு எடுத்துதா இப்ப உங்களுக்கு கூப்பற்றே
அப்ப நா ஃபோன் பன்னப்ப ரிங்கல்லா போச்சு என்னாச்சுன்னு தெர்லிங்க எனக்கோ
அது கடைல இருந்துச்சுங்க அப்போ என்னன்னு தெரில
சேரி செரிங்க எதுக்கு தெரிமா உங்களுக்கு நா கூப்புட்டே இருந்த
ம்
நானு ஆஹ் டூர் போறத பத்தி பேசுறதுக்குதான் கூப்புட்டு இருந்தேங்க
போயிட்டு வந்ட்டீங்ளா
போயிட்டு வந்ட்டங்க நானு அதுக்கு தாங்க உங்களுக்கு எத்தன தடவ கூப்ட்டோ
அச்சச்சோ சேர் செரிங்க
எங்க போனீங்க
நாங்க வந்து ரெண்டு மூணு கோயில் போயிட்டு வந்தோங்க அதுதா செரி உங்ளுக் என்னென்ன கோயில்னா வந்து ஹ மீனாட்சியம்மன் கோயிலு அதுக்கப்பறம் முருகன் கோயில் போனோங்க நெறைய கோயில்க்கு போயிட்டு வந்தாங்க ரெண்டு மூணு கோயில் நெறைய பேர் சொன்னாங்க அதுக்கப்புறோ சிவன் கோயிலுக்கு போனோங்க பெறவு நெறைய கோயிலுக்கு போனோங்க எல்லாமே பஸ்ல தாங்க டிராவல்ஸ் தா டிராவல்ஸ் புக் பண்ணியிரு ந்தோ நல்லா இருந்ததுங்க உங்களுக்கு அதுக்தா கூப்புட்டே இருந்தே நீங்க போனு எடுக்கல ஒன்னு எடுக்கல சேர் அதுதா சேர் விட்டுட்டேங்க
சேர் செரிங்க நீங்க வந்து கூப்பிட்டுருந்தாலும் நாங்க ஒரு ஆறு மாஸ் க்கு முன்னாடி டூர் போயிருந்தம்ல்ல உங்களுக்கு தெரியும்ல கேரளா
ஆமா ஆமாங்க
அப்போ நாங்க நீங்க மறுடி கூப்பிட்டருந்தாலும் வர முடியாது நெனைக்கிறே ஏன்னா அப்பதானே போய்ட்டு வந்தோ
ஓ சேரி சேரி
சேரிங்க அடுத்த டைம் ஒரு டைம் எல்லா ஒட்டுக்கா போலாம்
ஆ எந்த மாரி ப்பேஸ்க்குலா போனீங்க நீங்க
நாங்க வந்து நாங்களு கோயிலுக்கு போனோங்க ஆனா கோயிலலா சூப்பரா இருந்ததுங்க அங்க எல்லாமே எல்லாமே இந்த அம்மன் கோயில் தாங்க அம்மன் கோயில்லா போயிருந்தோம் அப்புறம் பீச் போனோ அப்புறந்த யானைகளா நெறைய வளத்துவாங்கலங்க பார்க்க் மாரிய அது எதோ ஒரு ஊ சொன்னாங்க அங்க போனோ கப்பல்ல போட்ல போனோ சூப்பரா இருந்துச்சு நாங்களு நெறைய இட தண்ணி நிக்கிற எடந்தா அதிகமா போனோ ரொம்ப என்ஜாய் பண்ணுனோ
பரவாயில்லைங்க நாங்களும் தண்ணி இருக்க எடந்தா போனோம் கடலு சுத்தி கடலு நல்லா இருந்தது ஜாலியா இருந்ததுங்க போயிட்டு அ நல்லா போயி சாமியல்லா திருப்தியா கும்புட்டு நாங்க போனம் கோயிலுங்க ஏழு கெணரோட இது இருக்குதுங்களாமா தண்ணி ஒரே கெணத்துல ஏழு கெணறு தண்ணி இருக்குங்களாமா ஏழு விதமான தண்ணி இருக்குங்களாமா ஒரே கெணத்துல எல்லா லைட்
ஒரே கெணத்துல ஏழு விதமான சுவையா
ஆமாங் தண்ணி ஏழு விதமான தண்ணி சொன்னாங்க அதா ஸ்பெஷலுங்க அந்த கோயில்ல
பேரென்னக் கோயில் பேரு
கோயில் பேரு எனக்கு சரியா தெரியலங்க அப்றொ என்ன பண்ணணும்னாங்க நாங்க வந்து லைன்லே நிக்கோணுங்க லைன்ல நின்னு அதுக்கப்புற வந்து தண்ணி வந்து எல்லாத்துக்கு மேல ஊத்தி விடுவாங்க அந்த தண்ணிய தீர்த்தொங்க அதுதா அங்க ஸ்பெஷலே அப்புற கடல்லல்லா ஆ கடல்ல போயி நாங்க இது பண்ணி நல்லா இது பண்ணி ஏழு கெணறு இருக்குங்க அந்த ஏழு கெணறு தண்ணியு வந் அந்த ஒரே கெணத்துல வந்து நிக்கு அப்ப ஏழு விதமான தண்ணிங்க அந்த கெணத்துல வந்து நிக்கறது அப்ப வந்து என்ன பண்ணுவோ நா அந்த தண்ணி நாங்க லைன்ல நின்னு போம்போது அந்த தண்ணி எங்களுக்கு மேல ஊத்தி வுடுவாங்க தீர்த்தம் மாரி அந்த கோயிலுங்க அதுதா உங்களெய நா கூப்புட்டே இருந்தே கால் பண்ணிட்டே இருந்தே செ வருவீங்க வரு வருவீங்க வருவீங்க வருவீங்கன்னு எதிர்பாத்துட்டு இருந்தே அப்றொ அங்க போயிருந்தோங்க அதுக்கப்புற நாங்க இன்னோரு எடத்துக்கு போனு கோ நல்லா வந்து எவ்ளோ காலத்துக்கு முன்னாடி இடுஞ்சுதுங்க வியூ சூப்பரா இருந்ததுங்க கடல்லல்லா பாக்கபோது அவ்ளோ அழறியா அலையா அய்யோ அத கண்ணுக்குள்ள இன்னிமே நிக்குதுங்க அதெல்லா மறக்கவே முடியாதுங்க அந்தளவுக்கு இருந்ததுங்க கடல் நா இதுதா ஃபர்ஸ்ட் டைம் பாத்துருக்கேங்க வெவரொ தெரியாதக்கு முன்னாடி போனது வெவ்வர தெருஞ்சு போனது இப்பதாங்க சூப்பரா இருந்ததுங்க எவ்ளோ காலத்துக்கு முன்னாடி அந்த எஐ அ ஆ சுனாமி வந்து ஆ இடுஞ்சுருச்சுங்க இடுஞ்சு தரமட்டமாயிடுச்சு இப்ப கொஞ்சொ கொஞ்சொமா கொஞ்சொ கொஞ்சொமா தா அந்த எடம் இருக்குதுங்க சூப் பரா இருக்குங்க பாக்கறக்கு அவ்ளோ அருமையா இருக்குங்க நம்ம எப்டி சொல்லறதுங்க அ ம் ஆ கண்ணுக்கெட்ன தூரோ வரைக்கு கடல் தாங்க அதெல்லா மறக்கவே முடியாதுங்க அந்த அளவுக்கு அல கண்ணுக்கெட்ன தூரோ இப்ப நம்ம கடல் இங்க இருந்ததுன்னா அந்த பக்கோ வந்து தீவு தெரியு அந்த இதெல்லா தெரியு சொல்லுவாங்கல்லங்க எங்களுக்கெல்லா எதுமே தெரிலிங்க ஃபுல் சுத்தியுமே கடல் தாங்க எங்க திரும்பி பாத்தாலு கடல் மண்ணு கடல் கடல் தா காத்து அந்த கடலோட காத்து அப்பா சாமி மறக்கவே முடியாதுங்க அது இப்ப வரைக்குமே ஏ கண்ணுக்குள்ள இருக்கு அந்த மண்ணு அந்தே படத்திலெல்லா பாப்போ பாத்தீங்களா அந்த கடல் வியூ எல் லா அப்புடியே கண்ணு முன்னாடி வந்ததுங்க மறக்கவே முடியாது அதெல்லா சூப்பரா இருந்ததுங்க
நாங்க போனது சூப்பரா இருந்தங்க. நா நீங்க கடலுக்கு இப்பதா போணேன்னு சொல்லி இரு க்கீங்க. நா சின்ன வயசுல இருந்து நெறைய டைம் போயிர்க்கே அது கடல்லு வந்து அந்த அல வரம்போது நம்ம நின்ட்டு இருந்தம்னா அதப்டியே நம்மள தள்ளிட்டே ஓம்பழுங்க அது சூ ப்பரா இருக்கு. நாங்க அன்னிக்கி போனப்ப கேரளா போனப்போ கொச்சின் பீச்சுக்கு தா போய் இருந்தோ அப்ப சூப்பரா இருந்ச்சு கொழந்தைக நானுல்லா போய்ருந்தோங்க. ஏ கொழந்தைங்க உள்ளயே படுத்துட்டே வெளயாண்டே இருந்தாங்க. வரவே மாட்டேங்குறாங்க ஒடம்பே பூரா மண் மணலு ஃபுல்லா ட்ரெஸ் எல்லா மணலு ஆனாலு கேக்கவே மாட்டேக்கிது. வளயான்டே இருந்தாங்க நல்லா. நாங்களு என்ஜாய் பண்ணோ அது கடல் அல சூப்பரா இருந்துச்சு. அப்புறோ இந்த யானையி பண்ண போனோன்னு சொன்னேலங்க
ஆமாங்க
அந்த யானை பண்ணைல யானையே ஒவ்வொன்னு ஒவ்வொரு சேட்ட பண்ணுதுங்க. மண்ண தூக்கி தலைல போட்டுக்குது. செடி எடுத்து தலைல போட்டுக்குது. டான்ஸ் ஆடுது. நம்மள பாத்து பயப் படவே மாட்டேங்குதுங்க சலங்க கட்டி உட்ருக்காங்க கால தூக்கி தூக்கி தூக்கி தூக்கி ஆடுதுங்க ஃபோட் டோ எடுத்தாலு பயப்பட மாட்டிங்குது. அவ்ளோ சூப்பரா இந்ச்சு யானைகல்லா
பரவால்ல பரவா இல்லைங்க யான நானு பாத்துருக்கே. இங்கே கோயில் விசேஷொ எல்லா பக்க பாத்துருக்கேங்க அ நல்லா இருக்கு ஆமா யானயோட சேட்டையே அதுதா. இல்லேங்களா பரவால்ல யானையெல்லா பாத்துருக்கீங்க அப்புறோ வேற என்ன பாத் டீங்க
அப்புறோ கோயிலுக்கு போனோங்க கோயிலுக்கு நல்லா அங்க ஒரு இது குடுத்தாங்க நம்ம ஊர்ல எல்லா வந்து பொங்கல் தராங்கலங்க அங்க வந்து பிரசாத மாரி பச்சரிசி செஞ்சு வெள்ள போட்டு செஞ்சது அதுவு சூப்பரா இருந்துச்சுங்க அப்புறோ அந்த கோயில் எனக்கு ரொம்ப புடிச்சி இருன்ச்சு நம்மூர் கோயிலுக்கு அதுக்கு நெறையா வித்தியாசம் இருந்துச்சு இங்கே வந்து ஃபுல்லா லைட்டு வெளிச்சோ அந்த மாரி இருக்கு அங்க ஃபுல்லா தீபத்தினால தா ஃபுல்லா வெச்சிரு க்காங்க புல்லா கல்லுலயே ஆயிருக்கு கோயிலு அது ரொம்ப ந பாரம்பரியமா ரொம்ப நல்லா இருந்துச்சு எனக்கு அது மறக்கவே முடில அந்த கோயில் த எனக்கு ரொம்ப புடிச்சிருந்துச்சுங்க எல்லா கோயிலுமே
பரவாலைங் பரவாலைங்க போலாங்க நம்மளு நெக்ஸ்ட் டைம் நானும் வரேன் என்னய கூப்புட்டு போங்க மறுபடி டூர் போனீங்னா
கண்டிப்பாங்க நம்ம எல்லா சேந்து நம்ம ஊட்டி கொடைக்கானல் அந்த மாரி போலாங்க பஸ்ல போனா ஒங்களுக்கு சேந்துக்குமா
ஆ போலாங்க ஒன்னு பிரச்சன இல்ல இப்பதா நெறய டேப்லெட்ஸ் வந்துருச்சுல்லங்க எனக்கு பஸ்சு சேராதுதா எனக்கு அந்த தல சுத்துறது இதெல்லா ரொம்பவே சேரவே சேராதுங்க ஆனா பரவாலைங்க இதா இப்பதா டேப்லெட்சு அந்த மாரி வந்துரு சுல்லங்க அதெல்லா போட்டுக்கலா ஒன்னு பிரச்சன இல்லேங்க
அப்புற டூர் போம்போது எனக்கு சின்ன வயசுல நம்ம பஸ்ல போம்போது எவ்வளவு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு போவோ கொழந்தைகயோட போறனால அவுங்க நல்லா ஒரு இந்த ஜன்னலோர சீட் ரெண்டு பேரு ஒரே சண்ட ஜன்னல் ஓர சீட்ல நா தா கோருவே நாந்தா கோருவே அது ஜன்னல் சட் சீட்ல ஒடக்காந்து வேடிக்க பாக்குறதே ஒரு சின்ன வயசா இருந்தாலு வயிசானவங்களா தா எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கு தானேங்க அது
ஆமாங்க கண்டிப்பா இப்ப ரீசன்ட்டா ஏ கொழந்தையு நானு எங்க மாமியார் போயிருந்தோ பாத்துக்கோங்க இங்க வெளிய போலான் சொல்லிட்டு பஸ்ல போயிருந்தோங்க ஏ கொழந்தையு எ கொழந்தைக்கு நால்ர வயசு தா ஆகுதுங்க ஆனா எங்க மா மியாரு எ கொழந்தையு சண்ட கட்டிக்கிறாங்க எதுக்கு தெரியுங்களா அந்த ஜன்னல் சீட்ல நா ஒக்காரணு அப்டின்னு பஸ்ல போறக்கு அது அந்த ஜன்னல் சீட்டுக்காக கொழந்தைங்களு சண்ட போட்டுக்கிறாங்க பெரியவங்களு சண்ட போட்டுக்கிறாங்க அப் அப்பதா எனக்கு புரிஞ்சுது ஓ நம்மளு சின்ன வயசுல இந்த மாரிதான சண்ட போட்டுட்டு இருந்தோ ஆனா பரவால்ல சின்ன வயசா இருந்தாலு சேர் பெரிய வயசா இருந்தாலு சேரி அந்த ஜன்னல் சீட் வேணும்னு நெனக்கிறோ அப்டின்னு சொல்லி எனக்கு தோணுச்சுங்க
ஆமாங்க நம்ம ஏதோ ஒரு போ ஒரு பக்கோ தூரமா போனாலோ ஏதோ ஒரு வண்டில கார்லயோ பஸ்ல எதுல போனாலு எல்லாத்தோட விருப்ப ஜன்னல் சீட்டு தாங்க அது மட்டு என்னைக்குமே மாறாது
ஆமாங்க கண்டிப்பா ஆனா வெளிய போறது எனக்கு வீட்ல இருக்கறதே பிடிக்காதுங்க அந்த ச அந்த பீ லீவ் விடுவாங்க பாத்தீங்ளா ஸ்கூலுக்கு வேலக்கி இந்த மாரிலா லீவு இருக்கு போது எனக்கு வீட்லயே இருக்கக் கூடாதுங்க எங்காவது வெளியே போயிரணு நல்லா ஜாலியா போயிட்டு நல்லா அந்த பீச்சு அந்த எல்லா போய் பாக்கணுங்க ரொம்ப ஆச எனக்கெல்லா அதுக்கு வெளில போகணும்னு
சேரிங்க நம்ம போலா நானு கொஞ்சோ வேல இருக்கு வச்சுட்டுங்ளா
ஆ சேரிங்க